ஹலோ
வணக்கம் ப்ரோ
ஆ வணக்கம் கேக்குதா
கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது வாய்ஸ் எதாவது டிஸ்டபன்ஸா இருக்கா இல்லல ஓகே ஓகே என்ன பண்றீங்க இல்ல இனிமேல்ட்டு தா சாப்பிணு
நானா இப்பதா வெளில இருந்து உள்ள வந்திரு கே வீட்டுக்குள்ள
ம் செரி செரி ம் ஹும் எங்க போயிருந்தீங்க
நானா சும்மா பீச்சு போயிருந்தே ப்ரோ
செரி செரி ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க
ஆ ய் அப்டி எல்லா இல்ல ப்ரோ ம் ம் செரி ப்ரோ ம் எங்க பீச்சு இதமே எல்ல பீச்சு பீச்சு பீச்சு அங்கதா போறோ வேற எங் எங்க இருக்கு போறதுக்கு ம் செரி ப்ரோ நீங்க எங்கேயாது அ டூர் போயிரு இருக்றீங்ளா
ஆ பொயிருக்கேனே கொடைக்கானல் ஊட்டி மூனார் கொடைக்கானலு மூணோரு பொயிருந்த ஒரே ட்ரிப்பா
அப்டியா ஓகே ஓகே நாங்க கூட பொயிருக்றோ நாங்க கூட பொய்ருக்றோ நாங்க வந்து நாகூரு காரைக்கால் அதுக்கறோ வந்து ஏறுவாடி ஆமா அந்த மாதிரி எடுத்துக்கு ம் சரி ப்ரோ சரி ப்ரோ ஆமா ப்ரோ நல்லா இங்க இந்த நாகூர் போனோனா அங்க தர்கா தா நல்லா சுத்தி சுத்திக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க கூட பீச் இருக்கு அந்த பீச்ல நல்லா நல்லா ஜாலியா இருந்துச்சு அதுக்கப்றோ அங்க வந்து அப்டியே காரைக்கால் போனோ
ஆ
காரைக்கால்ல என்ன இருக்கு கடைங்க இருக் இந்த பொம்ம கட அதுக்கப்றோ அ கிளிப்பு கட அந்த மாதிரி இருந்துச்சு
அ
அ அங்கெல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு அப்டியே எங்க போனோ கை வேளாங்கண்ணி போன வேளாங்கண்ணி தெரியுமா உங்ளுக்கு
ஆ கேள்விப்பட்ருக்கே
ஆமா அங்க போனோ அங்க போய் நல்லா ஊரெல்லா சுத்திட்டு அங்க வேளாங்கண்ணியில வந்து அந்த சர்ச்சு இருக்றது அதெல்லா பாத்துக்கிட்டு அங்க இருக்ற பீச்சுல குளிச்சுக்கிட்டு திரும்ப அங்கர்ந்து எங்க போனோ கன்னியாகுமரிக்கு போனோ
ஓ ஃபுல்லா சவுத் ஃபுல்லாரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க அப்பன்னா
ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு அங்க கன்னியாகுமரி போய் அங்க ஆனா அங்க கன்னியாகுமரி போனது நம்ம வந்து ஈவினிங்தா
திருவள்ளூரோட சிலை இருக்கு
ஆமா ஆமா திருவள்ளுவர் சிலைதா ஆமா ஆமா ஆமா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடிய வந்து அங்க சிலைகீட்ட போறதுக்கு தடைப்பட் ட்ரு இருந்தாங்க ரொம்ப அலைகள் அதிகமா இருக்க அலை ஆ இப்ப அந்த அந்த தடைய நீக்கி
தொடங்குது
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ நாங்க போம்போது இல்லவே இல்ல ப்ரோ ரொம்ப கஷ்டமாய்டுச்சு ப்ரோ என்னடா இது அவ்ளோ ஆமா இவ்ளோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அது அதா மைய்ன் அதுவே பாக்கல பாக் சொல்ல முடியாது ஆனா அந்த சன் மட்டு பாத்த ப்ரோ
ஆ ஏதோ ஒன்னு போனது பாத்து எதோது வன்டீங்ளே அதாவ்து லேட்டாதான போனீங்கன்னு சொன்னீங்க அப்ப கூட பாத்ட்டு வன்ட்டீங்ளே
ஆ எங்க அந்த சன் தானே பாக்க முடிஞ்ச்சி அந்த திருவள்ளரோட மியூசியம் பாக்க முடில்ல நம்ளால
சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் போய் பாருங்க அதுக்குன்னு
அதுக்குன்னு நெக்ஸ்ட் டைம் டூர் போக முடியும இந்த டூர் போனதுக் கே எவ்ளோ க்ராக்கு உங்ளுக்கே தெரியும் ஒரு டூர் பிளான் பண்ணா எப்டி அவங்க வரமாட்டாங்க இவங்க வரமாட்டாங்க, அவகிட்ட காசு இல்ல ஆ ஆனா, ஆ இப் இப்ப அவங்கள விட்டு போன வச்சுக்கோங்க? அது கூட பேச்சாகு. ஆ அனால வந்து நம்ம போனா ஃபேமிலியா. எல்லாரு ரெடியா இருந்தா போவோ. ஆனா வருஷத்துக்கு வருஷ் ட் இல்ல. ஒரு ரெண்டு வருஷ ஒரு தடவ போயிட்டு வந்தரணு. எனக்கு தெரிஞ்சி?. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ எவ்ளோ க்ரஸ் இந்த ஒர்க்கு. பசங்க ஸ்கூல் பபீஸு அது இதுன்னு எவ்ளோ. ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்கெல்லா விடிவு காலோ என்னென்னா இந்த மாரி ஒரு அழகான டூர்தா.
கரெக்டுதா. நாங்க வந்து ஃபோர் டேஸ். சிக்ஸ் டேஸ் ட்ரிப் போனோ கொடைக்கானலும், மூனாறு ஃபஸ்ட் சென்னையிலந்து களம்பிட்டோ களம்பிட்டு சா நடுல பாண்டிச்சேரி இருக்குல்ல ஆமா ஆமா சென்னையில இருந்து கெளம்பிட்டு. பாண்டிச்சேரியில இது சாப்பாடுக்கு நிறுத்தனாங்க. உக்காந்து சாப்பிட்டுட்டு அங்க அர மணி நேரோ ஆயிச்சி அதுக்கே சாப்பிட்டு கீப்டு அங்கந்து மறுபடியு. கெளம்பிட்டோ, கெளம்பிட்டு. தூக்கம் கூட வரல. அ ஒரு இதா இருக்கும்ல உண ச்சியா போய் புது புது பிளேஸ் போய் பாக்குறோனே. அதனால தூக்கோ கூட வரல,
ஆமா ப்ரோ ஆமா
இப்பிடியே போய்ட்டே இருந்தோ ஒரு காலையில செவன் செவன் ஓ கிளாக் வந்து பிரேக் விட்டாங்க. மூஞ்சி கழுவ, நா இதுல நிறுத்துனாங்க அதுக்கப்பறோ, அங்கிருந்து மறுபடியு வந்து எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா மல ஏறிட்டோ. கொடைக்கானல் மல
சரி ப்ரோ சரி ப்ரோ
ஆ ஏறிட்டு ஆ ஃபஸ்ட் டே வந்து சாப்பிட்டுட்டோ. ஆ ஃபஸ்டு டே சாப்பிட்டு மறுபடியு ரூம்கு போயிட்டோ. செக் இன் பண்ணிட்டோ. போயிட்டு, சாப்பிட்டுட்டு மறுபிடியு அவங்க இது கெளம்பிட்டோ. டூரிஸ்ட் பிளேஸ்ல்லா பாத்தே அப்ப, வந்து பெரியப் நம்ம போனது பெரிய பஸ்ஸா சுத்த கூட முடியல ஃபஸ்டே நடந்தே இதுக்கு போனோ பா ஆமா!.. தொண்ட்டி ஃபை மெம்பர்ஸ்
டுவெண்ட்டி ஃபிரைவ் நெம்பர்ஸ்ஸ எல்லாமே உங்க சொந்தக்காரங்களா ம். சேரி சேரி அம்மா வீடுங்களா இல்ல அப்பா வீடுங்களா
ஏங் அக்காவோட சொந்தக்காரங்க.
அப்பிடியா சேரி சேரி ப்ரோ எவ்ளோ! ப்ரோ ஆயிச்சி காசு.
ஒருத்தருக்கே சிக்ஸ் தௌசண்ட் ஆச்சி
ஒருத்தருக்கு சிக்ஸ்டு நாங்க போனது வந்து ஒருத்தவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் தா ஆயிச்சி
அவ்ளதா ஆச்சா எங்களுது கொஞ்சோ ஐ ஆய்ச்சி எதுக்குன்னா ரூம்ஸ் கொஞ்சோ பாக்கு போது பெரிய ரூமா போ ட்டாங்க காசு அதுக்கே போய்ச்சி ஒரு நாளைக்கு ரூமுக்கு மட்டு எட்டாயிரூவா அதனாலியே அதேலியே போயிடுச்சி
ம் ஆமா ப்ரோ
போனுமா போயிட்டு நடந்து போணு ஃபஸ்ட்டு போட்டிங்க்காக பாத்த அவ்ளோ தூர இருந்துச் பாதிலே திரும்பி வண்டோ ரூம்கு வந்துட்டு நைட் ஆயிடிச்சி ட்ரனு பசிக்குனே கிட்ட இருக்குனு நெனைச்சு போணோ பாத்த தூரமா இருந் சி சரி இப்ப செகண்ட் கிட்ட வந்து ஆமா செகண்டே வந்து இது பண்டோ அங்க சுத்துதுக்காக ஒரு வேன் புக் பண்ணிட்டோ டூரிஸ்ட் பிளேஸ் காட்ட அவங்க இருப்பாங்கள அங்கேந்தான் சின்ன சின்ன வேண்டா ரெண்டு புக் பண்ணிடோ
ப்ரோ நீங்க இந்த நீங்க இருக்கற பஸ்லயே சுத்தி இருக்கலாமே புரோ நாங்க அப்டிதா சொன்னோ ஐயையோ என்ன ப்ரோ நீங்க அக் அதுக் ஒன்னு இதுக் ஒன்னு காசு இதுக்கு ஒன்னு காசு குடுத்தீங்ளா
கே போயிடுச்சி
என்னா புரோ நீங்க ம்
அங்கிருந்து ரெஃபர் பண்ணாரு ஒருத்தரு நம்ம காட்டேஜ்ல இருந்தல்ல ரெசார்ட்ல ரெஃபர் பண்ணாரு அங்க இருந்த ஒரு பஸ் சின்ன சின்ன வேன் டென்டேப்பா பேசிட்டோ ரெண்டு குரூப்பா பிரிஞ்டோ அங்கிருந்து பர்ஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் போனோ போயிட்டு அங்க புல்லா இது மேகமூட் டமா எதுவுமே தெரியில புல்லா மேகமூட்டம் கொருஞ்சி மேகமூட்டோ
இல்ல ப்ரோ நாங்க போனது ரொம்ப மேல போனோ ஆனா மேகமூட்டல்லா அவ்ளோ இல்ல ஆனா வந் து மேல இருந்து கீழ பாக்க ப்ரோ நாங்க போனதே வெயில் காலம் ப்ரோ அப்டியா அந்த சூசைட் பாய்ண்ல கடை எல்லா இருக் தில்ல ப்ரோ ஆமா சொன்ன எப்டி அங்க அ எதுக்குப் ப்ரோ அங்க சூசேட் பாயிண்டெனு பெர் வந்துச்சி
அங்க நெறைய பேர் செத்துருக்காங்கனு நெனைற குதிச்சி அதனால அந்த பெர் வந்திருக்கலா
செரி செரி செரிப்பா செரிப்பா சாரு
லோ பக்கத்தில தான அது
ம்
புல்லா மழ அங்க மழேல நெறஞ்சிட்டு பேண்டலா மழ பெஞ்சா கூட ஓகே அங்க இருக்கிற சேர்லா அதுனாலயே எப் நறைய பேர் டிரஸ் இல்லாம போச்சு லைட் கலர் ட்ரே ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோமா எல்லாமே போச்சி அப்ரோம் மழையப் எப்டியோ நின்னுச்சி
நில் மழ மழ நின்னுச்சா ரொம்ப தண்ணியா இருந்ச்சா
மழ நின்றுச்சி தண்ணி கோ கொஞ்ச கம்மியாச்சி தூறல் மாரி பெஞ்சிட்டே இந்துச்சி மரோ
தே அது ஒரு தணி அது
தண்ணியில்ல மழ தா ஏனா நாங்க போகும்போது ஸ்பீடா பேஞ்சிச்சா
ஏ நாங்க போகும்போது கூட அந்த ம மேகமூட்டம் மாதிரி இருந்துச்சி மேல பணி விழுந்துச்சி நாங்க போகும்போது நீங்க என்னன்ன மழன்னு சொல்வங்க அதா கொஞ்சோ மழ ஏ நீங்க சீசன் மழ சீசனுக் போட்டிங்னா என்ன செரி செரி ஆ செரி ப்ரோ செரி ப்ரோ செரி ப்ரோ உம்
சரி அங்கிருந்து பாத்துட்டு அப்டியே பைன் ஃபாரஸ்ட்னு எதோ இருந்துச்சி ஷூட்டிங் எல்லா எடுப்பாங்க பெரிய பெரிய மர மரமா இருக்கு அங்க போயிட்டோ
ஷூட்டிங் கூட நீங்க பாத்தீங்ளா
இல்ல நாங்க பாக்கலா அங்க நெறய படத்ல
ஆமா ஆமா ஆமா நா கூட பாத்தே பழைய எயிட்டிஸ் படம் நெறய எடுத்தது இந்த ரஜினி சாரோட பட கூட அங்க ஒன்னு எடுத்து எடுத்துருக்குறாங்க அங்கோ உங்களுக்கு தெரியுமா
தெரியா
அது படம் பேரு எனக்கு தெரியாது ஆனா நாங்க வந்து கூகுள்ல சர்ச் இப்போ நா இங்கே என்னென்ன படோ எல்லா நடக்குதுல்ல அது பாத்தா அந்த கூகுல்ல வந்து ரஜினி சார் படம் கூட வந்துருன்ந்துச்சு அது அது கேட்டு நா சொல்றே ஒங்களுக்கு ஆனா என்ன படனு தெரியாது எனக்கு
எனக்கு சரியா தெரியல ஆனா அங்க நெறய படோ எடுத்துருக்காங்ளா சரி அங்க இருந்த நெஸ்ட்டு போனா ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கிருந்து பாத்தா ஃபுல் மல தெரியுமா அது எறங்கி பாத்தோ ஃபுல்லா ரொம்ப பள்ளோ
எல்லாப்ப என் பண்ண
ம் உள்ள போனா பார்க்கு
பார்
பார்க்குக்கு போயிட்டு சின்ன பசங்க எல்லா இருந்தாங்க வெளயாடுனாங்க நெக்ஸ்ட்டு அது பினிஷ் பண்ணிட்டு இது பொட்டானிக்கல் கார்டன் இருந்துச்சு
அந்த பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு எல்லாமே பாத் துட்டு ஊஞ்சல்லா இருந்துச்சு கொஞ்ச சின்ன ஆ ஸ்வெட்டர் வாங்குனோ ஸ்வெட்டரு
ஆ ஐயோ ஷொட்டர் எல்லா அங்க ரொம்ப வெலயா இருக்குது ப்ரோ நாங்க வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டோ ப்ரோ ஆ எங்க ப்ரோ கம்மியா இருக்கு நீங்களே சொல்லுங்க அ எடத்துல அதுதா ரொம்ப முக்கிய முக்கியமான பொருளு எவ்ளோ வெல குடுத்தாலு நாங்க வாங்கிப்போன் சொல்லி அது அதிகமா வி்க்குறாங்க அங்க அதனால நாங்க என்னா பண்ணிட்டோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியு தான நீங்க கொடைக்கானல் போறீங்கன்னு அப்போவே நீங்க ஜாக்கெட்டெல்லா வாங்கி வச்சுக்கணு
அங்க எல்லாரு சொல்றாங்க கம்மியா இருக்குனு ஏன்னா எல்லா எடத்துலயு இருக்குல்ல அது சரி அதனாலேயே கம்மியா விக்குன்னு சொன்னாங்க
செரி ப்ரோ நாமளுக்கு குடுத்த நேரோ முடிஞ்சிடுச்சு ப்ரோ இன்னோரு ஒரு ஆமா இன்னோரு தொலைபேசி நா சந்திப்போ நாங்க நன்றி வணக்கம்
ஆ பாய்